ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்க சிஸ்டர் எப்டிருக்கீங்க நல்லார்க்கீங்ளா ஆ நல்லாருக்கே சிஸ்டர் சாப்ட்டீங்ளா ஓகே ஆ இல்லைங்க இன்னு சாப்பில்லங்க இதுக்கு மேலதா சாப்புணு கொஞ்ச ஒர்க் இருந்தது இனிதா சாப்பிணுங்க ஓகே ஒகே சிஸ்டர் ஆ நா ஒரு ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கே சி சிஸ் டர் ஒரு ப்ரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருக்கே சும்மா உங்க கூட பேசலாம்னு கால் பன்னேங்க வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்ளா சிஸ்டர்
அ நல்லார்க்காங்க
ஓகே ஓகே ஓகேங்க எப்டி உங்க ஊர்ல எப்டி இருக்குங்க க்ளைமேட்டு எங்க ஊர்ல ஒரே மழ வர மாரி இருக்குங்க ஆனா மழ தூறல் போட்லேங்க
இங்க சரியான வெயில் அடிக்குது
அப்டிங்களா ஓகே ஒரு டூ டேஸாவே இங்க கிளைமேட் கொஞ்சோ நல்லா சில்லுன்னு தா இருக்குங்க ஆனா மழயு வர்ல கிளைமேட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளவுடா இருக்குது நல்லா இருக்கு சில்லுன்னு ம் உங்க ஏரியால ஆ நல்லா இருக் தேங்க்யூ சிஸ்டர் எல்லாருமே நல்லா இருக்காங்க பசங்க பாப்பாலா ஸ்கூலுக்கு போயிட்டா ம் அவுங்கல ரெடி பண்ணி அனுப்புறதே பெரிய வேலையா இருக்கு காலையில காலையில ஆமா ஆமாங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் படிக்கிறா சிஸ்டர் பாப்பா தேர்ட் படிக்கிறா தம்பி ஒருத்த இருக்கா அவ பாத்தீங்கன்னா சின்ன பைய இப்போ தா டூ இயர்ஸ்சு
அப்டியா என்னோட பையனு ஃபர்ஸ்ட்டு பைய வந்து தர்ட்டு படிக்கிறா
ஓகே ஓகே சிஸ்டர்
செகண்ட் பைய வந்து ஃபர்ஸ்ட்
ஓகே ஓகே ஓகே நல்லது நல்லது சிஸ்டர் அப்போ நீங்க பிரச் பிரச்சனயில்ல அ எல்லாரு ஸ்கூலுக்கு அம்ச்ட்டு உங்குளுக்கு கொஞ்சோ ரெஸ்ட் இருக்கு ஆமா ஆ ஆமா ஆமாங்க வேல என்ன என்ன பண்றதுங்க அதாவது வேலைக்கு வெளியில போறத விட ஃபேமிலி மெயின்டைன் பண்ற வேல பெரிய வேலைங்க சிஸ்டர் நீங்க எல்லா கிரேட்டு ஆமாங்க எல்லா எனக்கு எங்க வீட்லயு கொஞ்சோ என்ன விட்டு போயிடுவாங்க தம்பிய ரொம்ப என்னன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எப்டிதா பாத்துகிறாங்கனு தெரியல ஒரு நாள் ரெண்னாளே என்னால அவன மெயின்டென் பண்ண போறதில்ல தம்பி
பண்றாங்களா
ஆ ஆமா இல்லைங் சிஸ்டர் அவுங்க ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது படிச்சிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸாமக்கா இப்ப ட்ரை பண்ட்டு இருக்காங்க அதனால ஆமா எனக்கு லீவா இருந்தா அவுங்க போயிடுவாங்க வெளில படிக்க போயிடுவாங்க லைப்ரேரி மாரி அந்த டைம்ல நா தா அவர பாத்துப்பே ஆமா ஆமா நா தா பாத்துப்பே சிஸ்டர் அப்பதா தெரியு உங்களோட கஷ்டோ லா எனக்கு லேடிஸ்ஒட கஷ்டோ எனக்கு ஆ கண்டிப்பா கண்டிப்பா புரிஞ்சதுங்க ம் ரொம்ப கஷ்டோ எங்க பைய ரொம்ப சுட்டிங்க ரொம்ப சுட்டி பாப்பா பிரச்சன இல்ல அவ பெரியவலா ஆயிட் டா அவுளுக்கு எல்லாமே தெரிஞ்சுச்சு எப்டி என்னன்னு அதனால அவ அவ எங்களுக்கு பிரச்சன இல்ல
ஆ எனக்கு ரெண்டுமே பசங்களா ரெண்டுமே வாலுங்க இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்போ வந்ததுக் அப் அப்றோ ஏ கத்திக்கிட்டே இருக்குறது தா என்னோடைய வேலயா இருக்கு
ஆ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஓகேங்க ம் லஞ்ச் இன்னைக்கி பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் தா சிஸ்டர்
சாம்பாரா சேரி ஆமா இன்னைக் வந்து ஃப்ரைடேல
ஆமா ஆமாங்க சிஸ்டர் அது இல்லாத பாப்பாக்கு புடிக்கு சாம்பார் நல்ல அது வச்சு குடுத்தோ ஆ அவுளுக்கு இந்த தோச சாம்பார் அது லைக் பண்ணி சாப்புடுவா காலையில அது குடுத்துட்டு மதியோ டிஃபனுக்கு அது குடுத்துட் குடுத்து அனுப்ச்சிட்டோ
ஆ என்னோட ரெண்டாவது பையனு சாம்பார் தோசன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா
சேரி சேரி சேரிங்க ம் வீட்ல எதா பெட்டு் ஏதாவது வளக்குறீங்களா சிஸ்டர் டாக்
ஆமா டாக்கு இருக்கு பிஷ் வளக்றதுனா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப புடிக்கு ஃபிஷ்சு வளக்குறாங்க அதுக்கப்றோ டாக் வளக்குறாங்க
ஓகே ஓகே ஆ கஷ்டோ நிவி நாங்க எதுவு இல்லிங்க சிஸ்டர் இருந்தது நாங்க இப்ப வெளியில இருக்கோ ஆ வெளியிலனா கொஞ்சோ டவுனுக்கு வந்துட்டோ ஊர்ல இருக்குங்க டாக்லா இருக்கு அம்மா அப்பாலா பாத்துப்பாங்க ஆமா ஆமா நீங்க எப்படி அது மெயின்டென் பண்றீங்க சிஸ்டர் கஷ்டோ தானே நீங்கயாவது
ஐயையோ அது என ஹஸ்பண்டக்கு இந்த ஆடு வளக்குறதுன்னா ரொம்ப புடிக்கு அதுனால அதை வேற நாலு இத வாங்கி போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க
ஓகே நல்லதா சிஸ்டர் அதெல்லா பாருங்க கொஞ்சோ நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட அது அதுங்க அதுங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம்னா கொஞ்சோ நல்லா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு ஆமா பெரிய லெவல் பண்ணுங்க சிஸ்டர் இன்னு நல்லா இருக்கு அது சாரு அவருக்கு ஒர்க் இருக்கு கஷ்டோ அப்டி இருந்தா என்னு பண்ண முடியாதுங்க இல்லைன்னா அந்த ஆடு
ஜாயின் ஃபேமிலி நாங்க அதுனால அவுங்க கட வச்சிருக்காங்க டீ கட பண்றாங்க அவுங்க அதுனால கொஞ்சோ வளக்கறதுக்கு ஈஸியா இருக்கு
நீங்க பரவாயில்ல சிஸ்டர் உங்க ஜாயிண்ட் ஃபேமிலின்றதுனால உங்களுக்கு ஏதோ சப்போர்ட் இருக்கு நாங்க வந்து ரெண்டே பேருங்குறதுனால கொஞ்சௌ கஷ்டோ எல்லாத்தையு மெயின்டன் பண்றது செய்றது எல்லாமே பசங்கலலா பாத்து செஞ்சுங்க ஏதாவது கஷ்டோ நாங்களே தா டிஃப்பன் பண்ணியே இருக்கணு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க ரெண்டு பேரு எங்கயு போ முடியாதுக யாராவது ஒருத்தர் அங்க கம்பல்சரி வீட்லயே அந்த டைம்ல பாப்பா வரும்போது அதுமாரி இருக்கணு
ஆமா ஆ அவுங்க என்ன படிக்கிறாங்க ஒய்ஃபு
அவுங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ பிஜி பிஜிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர்
பிஜியா பஸ்ட்டு யூஜி முடிச்சிருக்காங்க எனா
ஆமா ஆமா பிஜி பிஜி எக்ஸாமக்காக பிஜி இல்ல பிஜிக்காக ட்ரை பணிட்டு இருக்காங்க
ஆ என்ன மேஜர் முடிச்சிருக்காங்க
அவுங்க வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரி ஆமா ஆமா ஆமா சேரி சேரிங் நீங்கப்ப நீங்க எனா சிஸ்டர் ஏதாவது
நான் ஃபர்ஸ்ட்டு இல்ல எங்கேயு ஒர்க் பண்ல யூஜி மட்ட தா முடிச்சிருக்கே யூஜி முடிச் சொன்ன வீட்ல மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க ஒரு டூ ஈயர்ஸ் வீட்ல இருந்த அது அப்றோ அவ்ளோதா மேரேஜ் பண்ணி குடுத்டாங்க
ஓகே ஓகே உங்க விவசாய நிலம்ல்லா இருக்குங்களா சிஸ்டர் உங்களுக்கு எல்லா விவசாய நிலம்
இல்ல இல்ல அப்டி இல்ல இது வீடு மட்டுதா சொந்த வீடு மட்டுதா ஆ பசங்க கூட இருக்காங்களோ இப்போ உங்க கூட
ம் ம் அ அ எங் எங்க சிஸ்டர் பா தம் பசங்களா ஆமா ஆமாங்க சிஸ்
ஆ சேரி
ஆமா தம்பி இருக்காங்க நா லஞ்சுக்காக வந்த கொஞ்சோ பக் கதாங்க எங்க எதுக்கு பக்கத்துல கொஞ்சோ சீக்கிரமா லஞ்சுக்காக வந் ஆமா ஆமா ஆமாங்க சிஸ்டர் வீட்டுக்கு வந்துருவே நானு சாப்டுறது வீட்டுக்கு வந்து கொஞ்சோ ஒர்க்குப்பு இதுவுல்ல ரொம்ப பிர்ரெஷர்ல்லா இல்ல ஓரளவுக் கொஞ்ச ஃப்ரியா இருக்கலா ஃபீல்டுதா ஃபீல்டுதா போற மாரி இருந்துனால கொஞ்ச நல்லா டென்ஷன் இல்லாம இருப்போ நாங்க சரி பசங்க எத்தன மணிக்கு சி எல்லா ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்க எல்லா
அவுங்க ரெண்டு பேருமே இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு வருவாங்க
ஓ ஃபோர் தேர்
காலையில நைன் ஓ கிளாக் கிளம்புவாங்க வீட்ல இருந்து ஆ பொண்ணு எந்து சி பி எஸ் சி படிக்கிறாளா மெட்ரிக்கா
ஆ ஆமா சி பி எஸ் சி தா சிஸ்டர் கே கே வி எஸ் கேந்திர வித்யாலயா சொ சொல்ட்டு புதுசா இந்த வருஷோ வந்ததுங்க எங்க ஊருக்கு கேந் ஆ மாகேந்திரிய கேந்திரிய வித்யாலயான்னு சொல்லிட்டு அ சென்ட்ரல் கவர்மெண்ட் டு வந்ததுங்க அதுல நுழைச்சிட்டோ அதுல எப்டியோ ஒண்ணு உள்ள நொலஞ்சிட்டோ அதுல ஃபீஸ் கம்மி தா சி பி எஸ் சி என்றதுனால ஃபீஸ் கம்மி சென்ட்ல்கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றதுனால அத அந்த மில்ட்ரி அவுங்களா இருக்காங்க பாத்தீங்களா மில் ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்ஸு அவுங்களுக்காக அது உருவாக்கன ஸ்கூல்ஸ்ஸு அவுங்கள ஃபில் பண்ணிட்டு மீதி இருக்கற அ நம்மள ஜென்ரல் ஆளுங்கள போடுவாங்க அதுல கெடச்சிருச்சுங்க பாப்பாவுக்கு அதனால அது அது அது கொஞ்சோ எங்களுக்கு ஃபீஸ் இப்ப இந்த வருஷோ தா கொஞ்சோ அந்த டென்ஷன் கொறைஞ்சது ஃபீஸ் கட்ற டென்ஷன் ஆ நா பி எட் தா சிஸ்டர்
பி எட்டா ஓ பி எட் பண்ணி இருக்கீங்களா சார்ரா போயிருக்க வேண்டியது தான அப்போ ஸ்கூலுக்கு
இல்ல ஆ இல்ல சிஸ்டர் அது செட் ஆவல எனக்கு இந்த எங்க நா ஒர்க் பண்ற இது ஓகே ஓரளவுக்கு செட் ஆய் ச்சிங்க அதனால இதுவே போது அப்டின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்க ம் ம் சரி சரி சரிங்க சிஸ்டர்
உங்க கூட பொறந்தவங்க
என் கூட பொறந்தவுங்க அக்கா அண்ணா இருக்காங்க சிஸ்டர் அவுங்கல்லா வெளில இருக்காங்க ஆமா ஆமா எல்லா மேரேஜ் ஆயிடுச்சு நா தா கடைசி நா தா வீட்ல கடைசி எல்லாரு மேரேஜ் ஆய்ட்டு அவுங்கவுங்க ஒரு ஒரு ஊர்ல செட்டில் ஆய்ட்டாங்க அண்ணாவு அந்த பக்கோ செட்டில் ஆயிட்டாரு ஆளுக்கு ஒரு ஒரு ஊர்ல இருக்காங்க ஏதாவ பெஸ்டிவலுக்கு போவோ வ மீட் பண்ணுவோ அவ்வளோதாங்க ஃபெஸ்டிவல் டைம்ல ஆமா ஆமாங்க சே எல்லா ஒன்னா இருந்தோ எல்லா எ அவுங்கவுங்க மேரேஜ் ஆனது அவுங்கவுங்க இத பாத்துட்டு போய்ட்டுருப்போ அப்டே
சேரி சேரிங்க
ம் சரிங்க சிஸ்டர் என்ன மதியோ ச என்ன சாப்பாடு எதாவது ச ச ஸ்பெஷலுங்களா இன்னைக்கு சாதோ சாம்பார் ஓகே ஓகே
ஆமா எல்லா வீட்லயு இன்னிக்கு மேக்சிமம் சாம்பார் சாதோதா இருக்கு
ஆமா ஆமா ஆமாங்க சிஸ்டர் நல்லா ஹெல்த்தியா குடுங்க சாப்பாடெல்லா பசங்களுக்கு ம் நல்லா காய்கறிங்க அந்த மாரில்லா போட்டு சமைச்சு நல்லா குடுங்க எங்க பாப்பாக்கெல்லா காய்கறி சாப்டவே மாட்டா ஆனா எங்க பைய ஆப்போசிட் அப்டே
சாப்டுவா நா
ஆமா ஆமா அவன் சாப்டுவாங்க காய்கறி எல்லாமே சாப்டுவா அவ நல்லா டிரெயின் அப் ஆயிட்டா ம்ம்
இப்போ ரெண்டு வயசு ஆகுதோ பையனுக்கு
ஆமா ஆமாங்க சிஸ்டர் எல்
ஆ ஏனா அடுத்த வர்ஷ ஸ்கூல் சேக்கனும்ல
ஆ என்னங் சிஸ்டர்
அடுத்த வருச ஸ்கூல் போடனும்ல பையன
ஆமா போட்டுறுணு கண்டிப்பாக அடுத்த வருஷ சும்மா ஃப்ரீ கேஜி மாரி எதாது கொஞ்ச அனுப்பலா அப்டின்னு ஒரு பிளான்ல இருக்கோ ஏன்னா ஒரு ஒரு ஹாஃப் டே இருந்துச்சுன்னா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு எங்களுக்கு நீங்க ஒர்க் அம் பாக்லா அத்தா ட்ரை பண்ணு ஏதாது எப்டி இருக் க்கானா இல்லயான்னு தெரில என்ன பண்றதுன்னு உம் சேரி
அதெல்லா அதெல்லா அப்டியே போக போக பிக்அப் பண்ணிக்குவாங்க அவங்களே
ஆமா ஆமாங்க சிஸ்டர் ஆனா இல்ல இவங்க என்ன ன்னா இவனுக்கு பயொ இவங்கொ எங்களவே டிஃபன் பண்ணியெ இருக்குறாங்க எங்க ரெண்டு பேர் மத் த்தும் பாக்குறானா
ஆ
எங்க ரெண்டு பேர் பத்
ஆ இல்ல மேக்சிமம் செகண்ட் ரெண்டாவது பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவ சாந்தேதா இருக்கிறாங்க நம்மள விட் ட்டு இருக்கவெ மாட்டேங்குறாங்க மூத்தவ மூத்தவங்க கூட அப்டியே கொஞ்ச கொஞ்சமா வேளகிறாங்க இந்த ரெண்டாவது பைய வந்து அம்மா அப்பா பக்கத்திலே தா இருக்கனுனு நெனக்
ஓகே ஓகே ஆ இவ பாத்தீங்கன்னா எங் நா நா இல்லன்னா அவங்க அம்மா பேச பாத்துட்டே இருக்கணு அப்படின்ற மாரி இருக்கறா அதுதா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு
ஆ
ஆமா பாப்பா ப்ரெக்னன்ட் ஆ பசங்க சிஸ்டர் உங்கள விட்டெல்லா இருப்பாங்கல்ல
அதா ஃபர்ஸ்ட் மூத்தவ அப்டி இருப்பா இப்ப லீவ்னா கூட அத்த வீட்டுக்கு போற அங்க போறே இங்க போறான்ட்டு போயிருவா ஆனா ரெண்டாவது பைய வந்து எங்க அம்மா விட்டு வரமாட் நேரடியாவே அவங்க கிட்டே சொல்லிருவா எங்க அம்மாவ வர சொல்லுங்க நானே இருக் கிற அப்டிம்பா அதனால அப்டியே போயிட்ருக்கு ம்
சரி சரி சரிங்க அதா பாக்கணு கொஞ்சோ கொஞ்சமா விட்டு பாக்கலாம அப்படின் யோசன பண்ணிட் ருக்கோ அதேதா விட்டு பாத்துட்டு இருக்கானான் சொல்ட்டு பாக்கணு ஆமா ஆனா கஷ்டந்தா
உம் ஆமா இன்னு கொஞ்ச வள ப்ப வரைக்குன்ன ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புற அது பாட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்க வேலய அவங்க பாத்துக்குவாங்க
சரி சரி சிஸ்டர் சரி பாத்துக்கோங்க சரி நா அப்பறமா கால் பண்ற சிஸ்டர்
செரி தேங்க்யூ சார் ஆ